என்ன டா
நா இப்பதா சும்மா இருக்கே அப்புறோ கொஞ்சோ பிளானிங் இருக்கு ஆ பொங்கல் ஃபெஸ்டிவல்க்கு நீங்க என்ன பண்றீங்க
ஆமா ஆமா
ம்
ஒடம்பெல்லா இருக்குதுங்க
ஆ கண்டிப்பா வரோ இங்க இன்னொரு இன்னொரு பிளேஸ்லயய கூப்ட்டுருக்காங்க பொங்கல் ஃபெஸ் டிவல் அது வந்து ஃபுல்லா வில்லேஜ்ஜு
உங்கள்து கொன் உங்கள்து கொஞ்சோ டவுனு கொஞ்சோ வில்லேஜ் இல்ல
ஆமா ஆமா அதனால எங்க ஊர்லயே நல்லாதா இருக்கு மொத நாள் வந்து போகி பொங்கல் அப்றோ தை பொங்கல் வரு போகி பொங்கல் அன்னைக்கு வந்து வீ வீட்ல சீக்கிரமாவே எந்திருச்சு பலைய பொருள்லா எடுத்து வாசல்ல போட்டு வீடெல்லா சுத்தோ செஞ்சு அந்த பழைய பொருள்ல்லா தீ வச்சு எரிச்சிருவோ அப்பறமேட்டு வந்து தை பொங்கல் வருமா தை பொங்கல் அன்னைக்கி காலையில வந்து புதுப்பான வச்சி அதுக்கு மஞ்சள் பூசி அப்பற வந்து இஞ்சி இஞ்சி வந்து அதுல கட்டி உட்டுட்டு நாலாக் சிருதானியங்கள்ல வந்து நாங்க பொங்க வெப்போ நீங்க எப்டி வப்பீங்க
நாங்க நார்மலா அந்த அரிசி பருப்பு பொங்கல் ருக்கில்லைங்களா அரிசி பருப்பு வெள்ளம் போட்ட பொங்கல்லு அதுதா போ செய்யறது நவதானியோ வந்து டேஸ்ட்டு பண்ணதில்ல ஆ அது யாராச்சாப் டுவாங்கள என்னன்றது இங்க சைடுல தெரில எப்டியு நம்ம வீட்ல செய்யறோன்னா நம்ப கொஞ்சோண்டுதா சாப்டுவோ ம அப்பறமேட்டு வீட்டு பக்கத்துல இருக்கவுங்களுக் கு தா குடுப்போ
சேரின்ட்டு எல்லார் எல்லாருக்கும் புடிச்ச மாரியே கொடுத்தடலானு சொல்ட்டு அரிசி பருப்பு பொங்கலே வச்சடுறது அது அதுக்கு ஆ அதுக்கு முன்னாடி நாள் போகி வந்து ரொம்ப கஷ்டோ வருஷோ ஃபுல்லா நாங்க கிளீன் பண்ண மாட்டோ அந்த வருஷத்துல ஒரு நாள் தா கிளீன் பண்ணுவோ
ரொம்ப கஷ்டோ மேடோ ம்
சேரி சேரி அப்புறோ தை பொங்கல் கொண்டாடுது அப்புறோ மாட்டு பொங்கல் வரு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடெல்லா குளிப்பாட்டி கொம்புக்கு எல்லா பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஜல் சலங்க கட்டி அதுக்கு பொங்கல் ஊட்டி உடுவோ அப்புறமேட்ட அன்னைக்கு சாயந்தரோ வந் எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டுல்லா வப்பாங்க உங்க கிராமத்துலயு ஜல்லிக்கட்டு வப்பாங்களா
ஆனா மாட்டு பொங்கல் அன்னிக்கு வைக்க மாட்டாங்க கரிநாள் இருக்குல கரிநாள் முடிஞ்சு அடுத் த நாள்தா அந்த ஜல்லிக்கட்டு வப்பாங்க
அப்படிங்களா நானு இங்க கரெக்டா தெரியல ஆனா ஜல்லிக்கட்டு வப்பாங்க அத பாக்குறதுக்கு வந்து நானு எங்க மாமா பைய எல்லாரு போவோ அது நம்ப தமிழ்நாட் டோட வீர விளையாட்டு அதுக்குன்னு ஒரு தனி அனுபவமே தேவ மாடு புடி க்றதுக்கெல்லா
ஆமா ஆமா ஆமா சும்மா இருக்குற பசங்கல்லா போய் புடிக்க முடியாது அதுக்குன்னு தனியா ட்ரைனிங்லா எடுத்திருப்பாங்க எந்த நம்ம ஆடெல்லா எ ப்டி புடிக்கணுனு சொல்ட்டு அதுக்குல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அவங்களுக் வந்து எல்லா மாட்டோட ரகமுமே தெரியுல்ல இந்ந இந்த மாடெல்லா இப்படி புடிக்கணு மாடுனாலே அந்த அந்த திமிரதா புடி க்கணு கொம்பு வச்சதுன்னா ஒரு மாரி புடிப்பாங்க கொம்பு இல்லன்னா அது ஒரு மாரி பண்ணுவாங்க கொஞ்சொ பெரிய மாடுன்னா ரொ அ பெரியவங்கதா போய் புடிப்பாங்க நல்ல பாடியா இருக்கவங்க தா புடிப்பாங்க அது மாரி நெறைய இரு க்கு அதெல்லா அந்த அந்த மாரி பசங்களுக்கு தா தெரியு
ஆமாமா அப்பறோ வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்குன்னே அப்ப அப்பந்துதா நெறையா ஊருங்க இருக்குது அங்கல்லா வந்து பெரிய மினிஸ்டர்லா வருவாங்க நெறைய பரிசுகள்லா குடு பாங்க அண்டா குண்டா நக சைக்கிள் பீரோ கட்டில்லு ஏ யார் யாரெல்லா ஜெவி க்கிற மாடு ஜெயிச்சிருச்சுன்னா மாட்டுக்கு பயசு ஆளுங்க ஜெய்ச்சிட்டாங்கன்னா இந்த மாட்டுக்காரங்க வந்து அ மாடு பிடிக்கிறவங்களுக்கு வந்து பரிசு குடுப்பாங்க
ஆமாமா கேள்விப்பட்டிருக்க
அப்பறோ வந்து நாலாவது நாள் வந்து கரி நாள் அத வந்து காணும் பொங்கல் அப்டின்னு சொல்வாங்க அன்னைக்கு வந்து குடும்பத்தோட போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல வந்து பொங்க வச்சு சாப்ட்டுட்டு அப்றோ சாய்ந்திரோ சாயங்காலமா வந்து அ பார்க்கு பீச்சு அது மாதிரில்லா போயிட்டு அன்னைக்கு டேவ வந்து நாங்க கழிப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க
நாங்க கரிநாள் அன்னைக்கு வந்து எங்க அக்கா தம்பி எல்லாங்கு போவோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஆ அ து இல்லாம பெரியம்மா பெரியப்பா பெரியப்பா அப்பறோ அவங்க பசங்க அவங்கலா வருவாங்க எல்லாருக்கு அ மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இது மாரி எல்லாரு சேர்ந்து ச சமைச்சு சாப்புடுவோ அன்னைக்கு அது சமச்சு சாப்டவே ஒரு மதியோ ஆயிடு மதியத்துக்கு மேல வந்து இங்க கேம்ஸ் எல்லா நல்லா நடக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அம் ம் சும்மா மொக்கயா தா இருக்கு ஆனா அது வந்து பிள்ளைங்க செய்யு போது கொஞ்சோ காமடியா இருக்கு
லெமனின் ஸ்பூனு அந்த சோடா பாட்டலு அப்புறோ கொக்கோ அப்புறோ அன்னைக்கே வந்து கோல போட்டி கூட நடத்துவாங்க ஃபர்ஸ்ட்டே கோல போட்டி தா நடத் த்துவாங்க அதுக்கப்புறந் தா எல்லா கேம்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க
சேரி சேரி இந்த நாலு நாளு என்னோட தங்கச்சி தா வீட்டு வாசல்ல வந்து பெரிய பெரிய கோலம் போடுவா இணையில இன்ஸ்டாகிராமு யூடியூபு இதுலல்லா வந்து தேடி தேடி கோலங்கள் எல்லா நோட்டுல போட்டு வச்சுக்குவா நாலு நாளும் வாசல்லயே பெரிய கோலமா போட் அவா நாங்க பொங்க வக்கிறப்போ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்றப்போ எல்லாருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எங்க கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரு வந்துருவாங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பெரி பா பெரியிமா எல்லாரு வந்து அப்டி கத்துறப்ப உன் அது ஒரு சந்தோஷமா இருக்கு அது வந்து நம்ம வந்து நேச்சர் இன்னைக்கி வந்து அவரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி வர்ஷோ ஒரு நாள் அந்த பொங்கல் அன்னைக்கு தா நாங்க நா எங்க எல்லார் குடும்பமு மு ஒன்னா சேந்து ஜாலியா இருபோ
ம்ம் கரெக்டு அ ஆனா இந்த மாட்டு பொங்கல் நனைக்கி இன்னு கூட ஜாலியா இருப்பாங்க அ சின்ன பிள்ளைங்க வந்து சின்ன ஆட்டு குட்டிக்கு சின்ன கண்ணு குட்டிக்கு அதெல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி அடிச்சிட்டே விளாண்டுட்டே பண்ணுவாங்க பெரியவங்க வந்து பெரிய மாட க்ளீன் பண்ணிக்டுருப்பாங்க
எங்க வீட்டல ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டில மில்லா போ அதுக்குள்ள எறக்கி வச்சிட்டு நல்லா ஷேம்புல்லாப் போட்டு நொர வராத ளவுக்கு பண்ணி மேல தேய் தேய்ன்னு தேச்சு அப்ரோ அந்த பேக்கெட் அஞ்சு ரூவா தா அந்த கலர் பேக்கெட் எல்லா எடுத்துட்டு வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லா கலர் பூசி அ ஜாலியா அது என்ஜாய் பண்ண உட்டுருவோ
ஆமா ஆமா ஆமா அந்த கொம்புக்கு வந்து சில பேர் வந்து பெயிண்ட்டு அடிப்பாங்க இல்லன்னா கலர் பொடி பூசி வுட்டுருவாங்க
ஆமா ஆமாங்க
ம் பெயிண்ட்டுமே சில பேர் ரெயின்போ கலர் மாரி கொடுப்பாங்க சில பேர் ஒரே கலரா கொடுப்பாங்க அந்த மாடே அன்னைக்குத்தா வித்தியாசமா இருக்கு இது நம்ம மாடா அப்படின்ற அளவுக்கு அப்டி ஒரு அலங்காரோ பண்ணி விட்ருவாங்க
ஆமாங்க ஆமாங்க
ம் அப்புறோ அந்த க அஆ சொல்லுங்க
நீங்க என்னைக்கி பொங்கல்க்கு ஊருக்கு வரீங்க
எப்டியு காலேல அங்க இருந்தோ அப்டின்னா மதியோ இங்க வந்துருவோ
சேரி சேரி நீங்க பஸ்ல போவீங்களா இல்ல ட்ரெயின்ல போவீங்ளா
பஸ்தா ட்ரெயின் வந்து ட்ரெயின்ல போனாலுமே அங்கிருந்து ஒரு பஸ் புடிச்சு போணு அலைச்சல் தா
இந்த பொங்கல் அப்பூ பஸ் எல்லா கூட்டம் கூட்டமா இருக்குங்க
ஆமா பஸ்ல நிக்கக் நிக்றதுக்கு கூட எட இருக்காது அவனு ஆ பஸ் கண்டக்டருக்கு ஆ ரொம்ப ரஷ்சாயிடு த்தோ கூடிட்டு போய்ட்டு கூடிட்டு வர்றதுக்குள்ள இதுல வேற மக்கள் வந்து சண்டைக்கு வேற வருவாங்க ஏ இன்னைக்கிதா ரொம்ப பவுஸ் பண்ணி விங்ளா அ ரொம்பதாம் பண்றீங்க அப்டின்ற மாரி எல்லா கேப்பாங்க ஆனா அவங்களுக்கு தா தெரியு அந்த சுச்சுவேஷன்லா எல்லாமே
இந்த இந்த பொங்கலுக்கினு லீவ் வுட்டானே காலேஜ் பசங்கள அப்டிய ஒரே ஜாலியா ஊரு போறத்துக்கு பஸ்ஸுக்கு ரெடி ஆயி நிப்பாங்க பஸ் லா கூட்ட கூட்டமா வரு
ஆமா ஆமா அதுக்கு நம்மதா சீக்கிரம் சீக்கிரமா எ விடிய காலேலே நம்ம போயிட்டோன்னா கூட்டோ இருக்காது மதிய டைம்ல தான எல்லாரு போவாங்க அப்ப வந்து கூ ரொம்ப கூட்டமா ருக்கு நம்ம விடியகாலேல கெளம்பிட்டோ அப்டின்னா கூட்டோ அவ்ளோ கோ இருக்காது இல்லன்னா நைட்டு கெளம்பணு
இந்த பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுக்கறதுக்கு கடைக்கு போனாலே ஒரு மதியானமா யிருது வீட்டுக்கு வரதுக்கு
ம் எல்லாரு எடுப்பாங்கல்ல பொங்கல் தா மோஸ்டா நம்ம தமிழர்கல்லா கொண்டாடுவாங்க தீபாளிய விட அதுக்கு ட்ரெடிஷனா டிரஸ் எடுப்பாங்க சில பேர் எல்லா ஃபேன்சியா எடுப்பாங்க அவுங்களுக்கு புடிச்ச மாரி எடுத்துக்குவாங்க அதுக்கா க அங்க கூட்ட கூட்டமா இருக்கு எல்லா துணி கடையிலுமே கூட்டமா தா இருக்கு
பொங்கலுக்கு அரிசி சச்கர வெள்ளோ சே முந்திரி பாதாம் திரா ச்ச கரும்பு தாங்க பொங்கலுக்கு ஹைலைட்டே
ஆமா ஆமா
நீங்க நா பொங்கல் முடிஞ்சது ஊருக்கு வந்தது உங்களுக்கு கூப்பிடுறே வாங்க நாங்க பொங்கல் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரோ கரும்பெல்லா ஒன்னா சாப்பில்லா
கண்டிப்பா
நீங்களும் ஜாலியா பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க
கண்டிப்பா வரே
அப்பறோ வந்து பலகாரோ ல்லா நெறைய சுடுவாங்க நல்லா சாப்பிட்டு அ பெ பெரியவுங்ககிட்ட ல்லா வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க நைட்டு நைட்டு பஸ்ல ஹ கலர் கலர்லைட்லா போடுவாங்க நல்லா பாட்டு கேட்டுட்டு பொங்கல் பொங்கல வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க
கண்டிப்பா நம்ம அங்க வந்து ஸ்வீட் கூட செஞ்சு சாப்பிலா உங்க ஊரு வந்து ஸ்வீட் ஏதாவது ட்ரை பண்ணலா ட்ரை பண்ணி உங்க பக்கத்து வீட்ல இருக்கவுங்களுக்குல்லா குடுத்து டெஸ்ட்டிங் பண்ணுவோ எப்டி இருக்கு அப்டின்னு சொல்ட்டு
ஆமா ஆமாங்க சேரி பத்தரமா ஊருக்கு போயிட்டு வாங்க உங்க குடும்பத்திலே எல்லாத்துக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்
கண்டிப்பா ரொம்ப நன்றி நீங்களு பொங்கல கொஞ்சோ பத்தரமா கொண்டாடுங்க ஏனா மாடு எதாவ்து முட்டிட போது
சேரி சேரிங்க சேரி சேரிங்க சேரி நானு பொங்கல் கொண்டாடிட்டு வந்து உங்களுக்கு கூப்பட்றே
ஓகே
பாய்
பாய்